ஹலோ ஹலோ ஆ ஹலோ கேக்குதாப்பா
ஹலோ
ஹலோ
ஆ அக்கா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ எப்டி ஆ நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கேம்ப்பா
அ அக்கா வீ ஆ நல்லா இருக்காங்க்கா வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க வாப்பா
ஆ எல்லா சமைச்சு சாப்ட்டாச்சா
எல்லா முடிஞ்சிருச்சுப்பா எல்லா எல்லா முடிச்சாச்சு உனக்கு எப்டி போது
அக்கா இப்பதா எல்லா சாப்ட்டு முடுச்சாங்க இன்னு பாத்தரல்லா கழுவுலயா ஆ அப்டியே இருக்குக்கா இதுக்கு மேலதா வேல செய்ணு
ஆ அதுதா வேலயே அதுக்கப்புறந்தா வேலயே நம்பளுக்கு ம்
ஆமா இன்னு மத்தியான சமைக்கணு அத பாத்திரக்கழுவுனா மதியு நைட்டுக்கு அய்யோ நம்மளுக்கு வேலயே வேலக்கா
ஆமா வெளில வே கூட வேல செஞ்சிரலா போல போனோமா இந்த டைமுக்கு உக்காந்தமா வேலய பாத்தமா வந்துட்டு நம் பாட்டுன்னு விழுந்து கெடக் கறமா அப்டின்ட்டு ஒரு நிமிஷலா யோசிப்ப நம்ம ஏன் அப்ப ஆம்பளையா பொறந்துருக் கூடாது பொம்பளையா பொறக் போய் தான அடே இந்த அடுத்து அடுத்து அடுத்து வீட்ல வேல வேல வேல உனக்குலா எப்டிப்பா வீட்ல ஹெல்ப் பண்ணுவாங்ளா
ஆ இல்லக்கா பண்ணர்தில்ல மாமியார் பண்ணர்துனால நம்மளுக்கு தெரியர்தில்லக்கா
ம்
அ அவங்க கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாங்ளா வேலெல்லா பாப்பாங்க அதனால தெரியறதுல்ல இல்லனா கஷ்டந்தாக்கா அவங்க எல்லா ஒன்னுமே இல்ல வேல செய்ய மாட்டாங்க அத்த இருக்கறனால கொஞ்சோ ஹெல்ப் பண்ணனால நா அதுக்கண்ந்த தெரியறதுல்ல
அ பரவால்ல எனக்குல்லா அந்த ஹெல்ப்பு கூட கெடையாது எனக்குல்லா ம்ம பாத்தீங்கன்னா அப்பயோ நாலா அந்த காலத்துல செஞ்சிட்ட இப்போ நா மருமகளா இருந்தமோது நா எல்லா செஞ்சுட்ட அதனால நீங் இப்போ நீ செய்யி எனக்கு என் மாமியார்லா செய்ய மாட்டாங்க நானே தா எல்லாமே செஞ்ச நா தா பண்ண எல்லாமே எல்லா ஓடு அங்க போவ கடைக்கு போவ வீட்டுக்கு வருவ சாப்பாடு இப்போல்லா உனக்கு மிஷினு இருக்கு
அ
மிஷின்ல போட்டு அவுங்களுக் எங்களுகெல்லா அந்த அந்த அப்போல்லா என்ன வசதி இருந்துது எங்க வீட்டுக்கார்ல்லா என்ன எங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்க
அ
கையில தா அரைக்கணு மாவு கையில மாவு அரைப்ப அம்மியில தா சட்னி அரைப்ப காலையில சாப்பாடு செஞ்சு கொடுப்ப அவுங்கள எல்லாரையு அனுப்பி பசங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவ அப்டே விட்டுட்டு அப்டே வந்து துணிய கையில தா துவச்சி போடுவ
அ
கெணத்துல வந்து தண்ணி எரைப்ப
அஹ
எவ்ளோ தண்ணி எரப்பன் தெரியுமா தண்ணி எரைச்சு எரைச்சு அந்த தொட்டி அதா கொஞ்சோ ஒரு இது ஒரு அ இடுப்பளவு சைசு தண்ணி தொட்டியா அந்த த அந்த தொட்டியில தண்ணிய ஊத்தி வச்சிருவாங்களா சேத்து வச்சுப்பாங்களி அத எரச்சி அத எடுத்து அப் டே அதுல சே அதுலதா எடுத்து துணி அலசறது மொண்டுட்டு போ எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் தானா இந்த காலத்து வசதியா பைய உனக்கு நல்ல வீடு நல்லா வசதியா வ கட்டி குடுத்துருக்கா படிக்க வச்சு நாம அனுப்ப ன இப்போ எம்புள்ள உனக்கு பதிலா பொண்டாட்டிக்கு செஞ்சு குத்துருக்கா பாரு டேப்ப தொறந்தா தண்ணி வருது மிஷின தட் னா துணி தொவைக்குது
அ அப்ப நீங்க சொ நீங்க சொல்லிரு க்கணு அந்த காலத்லலா அப்பிடி இந்த காலத்லலா இப்பிடி வந்துருச்சு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியு
ஆ அதுவே முடியலன்றீங்ளே அதுல்ல பிரச்சன அதுவே உங்களால முடில சொல்றீங்ளே நா காலைல எழுந்துருச்சு இப்புடி வேல செய்வோ வே வேல செஞ்சுட்டு மத்யானோ கொஞ்சோ தூங்கி எழு எழுந்திருப்போ புள்ளைங்க வீட்டுக்கார்லா வர்ற துக்கு முன்னாடியே நாங்க தூங்கியே எழுந்திருப்போ ஆனா நீங்க என்னடானாக்கா எல்லாமே சுட்சு போட்டா எல்லாமே வருது எல்லாமே இருக்குது சுட்சு மோட்ரு போர்ற ச மோட்ரு சுட்சு ஆன் பண்றீங்க அங்க டேங்க்ல தண்ணி ரொம்புது அப்டியே க அப்டியே கழுவிய சாமாங் கழுவு த டேப்ப தொறந்தா தண்ணி வருது எங்கள மாரியா கெணத்துல தண்ணி எறச்சு இது பண்ணிங்க உங்களுக்கு எவ்ளோ இது வேர இது பண்ணி குடுத்துருக்காங்க
அய்யோ அதுக்கு எ மாமியாரே பரவால்லக்கா அப்டியெல்லா ஒன்னு சொல்லறதில்ல செஞ்சு தர்றாங்க பையா இருக்கற்னால ம் செஞ்சு வேலையு செஞ்சு தராங்க அப்பப்போ அவனையு பாத்துக்கறாங்கக்கா இப்போ வெளிலலா போனா நம்ம வீட்ல வேல செஞ்சுட்டனா கொ ஸ்ட்ரீட்டுக்கு வெளில கூட்டிட் போயி கொஞ்ச நேர வெளயாடுவானா அவ கூடயே இருக்குணு வெளையாடும் மோது அங்க இங்க ஓடி ருவானோனு பயமா ந பாத்துக்றாங்க அப்படி ஒன்னுந் தெரியற்தில்ல ம் பாத்துக்றாங்க ஒர்த்தர் ஒருத்தர் தா இப்டி இருக்காங்கன் நெனைக்கிறே
அப்பா எனக்கத சொல்றேலப்பா எப்பா ஒ ஒக்காந்துருப்பாங்க அது என்னம்மோ அவ பாத்ரூம் போய்டுவ கொழந்த பாத்ரூம் போயிட்டானா நம்ம கிச்சன்ல வேல பாத் துட்ருப்போ அடுப்புல வேலய பாத்துக்ட்ருப்போ நிற்த்து நிற்த்து அடுப்ப நிற்த்து எ துவாந்தாலு அங்க அடுப்ப நிற்த்திட்டு கொஞ்சோ சீக்கிர வா சீக்கிர வா இங்க பாரு பைய பாத்ரூம் போய்ட்டா பாரு வா வா கூட்டி போய் கழுவு பாத்ரூம் போயிட்டா பாரு அப்டின்னு வாங்க எது பாத்ரூம் தாம்ப்பா போய்ருப்பா பாத்ரூம் போறதுக்கே போய்ட்டு கழுவி இன்ஃபெக்ஷன் ஆய்டு அதனால்ல நல்ல கழுவி வெயி கழுவிவுடு அவனுக்கு போ அப்டின்ட்டு அப்டியே நா அடுப்ப நிறுத்திட்டு வந்து கழுவணு கழுவி முடிச்சு இது பண்ணிட்டு குடுத் தோன்னா பசிக்குதுன் அழுவானா நம்ம அடுத்தது எதாவது அவனுக்கு பசிக்குது போலருக்கு எதாவது
அ ஆவ் ஆமா அவங்க செய்ய மாட்டாங்க நம அங்க போய் குடு இங்க போய் குடுன் ட்டு இது பண்ணுவாங்க அ அத சொல்லுவே எங்க அம்மா அப்டி எப்டி நம்ம அம்மா வீட்ல இருந்தா நாம நம்ம இஷ்டத்துக்கு இருக்லா அம்மா பாருங்கம்மா அம்மா போ இவ் ஆ அவன பாருங்ம்மா பேண்ட்டு மாத்தி விடுங்கம்மா குளிக்க விடுங்ம்மா அப்டினு சொல்லலா நம்ம வீட்ல நாம தா செய்ணு ஏங்கக்கா இந்த காலத்ல எல்லா அ இந்த கஷ்டோங்க்கா எங்க இப்ப யாருமே அந்த மாதி இல்லக்கா பழைய காலத்துல இருக்றவங்கதா இன்னு அதே இருக்காங்க இப்ப ரீசண்ட்டா மாமியார் ஆனவங்களெல்ல யாருக்கு இப்டி கல்யாண ஆயிட் இப்டி இர்ப்பாங்க
அச்சோ அதாப்பா படாத பாடு பட்டுட்டே நானு எனக்கு அதுலேயே எல்லாமே பட்டு இது இது வாய்ட்டே விட்டுட்டே அடப்போ நம்ம இப்டி தா போல இருக்கு அப்டின் ட்டு ஒரு வேல இருக்காது இப்ப நம்ம பிரதர் கொழந்தைய விட்டுட்டு கடைக்கு நம்ப போனோ வச்சுக்கோயே ஆ இவரு என்ன பண்ணுவாப் தெரியுமா எங்க அம்மாட்ட குடுத்துட்டுவா நம்ம கடைக்கு போயிட்டு வர்லா அப்டின்பாரு இதோருக்க கடைக்குதா அப்டின் சொல் சொல்லுவாரு நாலா அச்சச்சோ நாலா வரலப்பா கொழந்த இருக்கு கொழந்த அழுவ்வா அப்பற திடீர்னு அழு பசிக்குதுன்னா நா இது பண்ணணு அதனால நா வரமாட்டே சொன்னோன் வச்சுக்கோமே ம் இல்ல ஏதாவது அம்மாட்ட குடுத்துட்டுவா ஏதாவது அவுங்க பாத்துப்பாங்க அப்டின்னு நம்ம குடுத்துட்டு போனோ வச்சுக்கங்ளே போன அடுத்த ஒரு மண் நேர வ இவுரு சும்மா கெடையாது நம்மள கூட்டு போனா ஒ சின்ன ஒன்னுமே இருக் க்காது ஒரு சின்ன ஏதாவது பொருளு வாங்க வேண்டியதா இருக்கு
அ
இந்த கட செரியில்ல அந்த கட செரியில்ல இதுல வேண்டா இன்னொரு கடைல போய் பாக்லாமா ஆம்மா பத்து கட ஏறிடுவாரு அந்த பொண்ணு ஏப்பா இத் இத்துணூண்டு பொருளு வாங்குற பொருள் என்னமோ உனக்கு கம்மி வெல ஆனா அந்த வெலைக்கி நீ இப்ப பெட்ரோல் என்ன செலவு அத போட்டுட்டு நீ எவ்ளோ தூர வந்திருக்கப்பா அப்டின்னா இல்லடி பாத்து வாங்குனா தான நம்ம நல்லபடியா ப நல்ல பொருளா வாங்கணுல்ல வாங்கறோல்ல
அது
அப்டின் சொல்ட்டு வாங்கறேன் புத்திசாலியா வாங்கறன்ட்டு கூப்ட்டு போய்ட்டு ஓ அர மண் நேர த்துல வர வேண்டிய வே வே வீட்டுக்கு உங்க ரெண்ர மண் ரெண் நேரங்கழிச்சு வருவாப்ல எங் அம்மா மாமியாரா இன்னா உங்குளுக்கு போனா போனா போன எடோ வந்தா வந்த எடோனுருக்கீங்க என்னதிது கை கொழந்தைய விட்டுட்டு போய்ருக்கோன் எங்கனா இருக்கா அந்த கொழந்தைக்கி நானா உ சாப்பாடு குடுக்க முடியு ஆ நீ தான குடுக்கணு அவந்தா கூட்டிட்டு சுத்தறான்னா நீ சொல்லி கூட்டிட் டு வர வேண்டா அச்சோ அப்பா விட்டுட்டம்ப்பா
வெள்ல இருக்கற இ பசங்களெல்லா வளந்து அதுக்கப்பறந்தா நம்ம வெளிய நிம்மதியா போலா அவுங்களையு கூட்டிட்டு போலா
கூட்டிட்டு போனா எ ஏ பைய என்ன தெரிய்மா பண்ணுவா அப்டிதா இவ செரி கொழந்தையா இருக்கும்போத் தா இப்பிடி பண்றானேன் சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்ச அந்த எல் கே ஜி, யு கே ஜி படிக்கிற இதுலன் சொல்ட்டு கூட்டு போவே கடைக்கு கூட்டு போவோ கடைல போய்ட்டு அந்த துணி கட இருக்கு துணிங்க ஆங்கர்ல த அத மாட்டி தொங்க உட்ருப்பாங்கல்ல அப்டியே தொங்கிட்ருக்கு தெரிய்மா அந்த அந்த ஆங்கர் ஆங்கரா தொங் தொங்கிட்ருக்கு தெரிய்மா அந்த ஸ்க்ரீன்லல்லா அதுல போய்ட்டு என்ன பண்வா உள்ள போய் ஒளிஞ்சிப்பா
ஆ ஆமா கொழந்தைங்க தான க்கா ஆசையா இருக்கு நம்மளே பாத்து ஒளிஞ்சா பாப்பாங்ளா கண்டுபிடிப்பாங்ளான் பாப்பா போல
பா நா போய் துணி பாத்துக்கிட்ருப்பே எ எனக்கு கூட இல்ல அவனுக்குதா எடுத் துகிட்ருப்பே எனக்குல்லா அந்த எடுக்குற இது இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சி அ அடப்போ எதோ ஒன்னு எடுத்து போட்டு க்கலா அப்டின்ற மாரி போயி இது பா எப்பயாவ்து போனா நல்லாருக்கு அப்டின்றத் தா அந்த பக்கமே போவே இல்லனா உட்ருவே இவனுக்குதா வ அப்டியே கொஞ்ச கொஞ்சமா மாச மாசோ கொஞ்ச இது வராங்கல்ல அது ஒடம்பு இதெல்லா வாய்ட்டுது அதுனால போட்டு வள்ந்துட்டே வராங்க அதுனால என்ன பண்ணுவே போய் செரி வீட்டுக் போட்டுக்கிற மாரி எடுத்துக்லா அப்டின் பாத்து பாத்து எத் செரி எடுப்பே இவன எறக்கி விட்டுட்டு இந்த கலர் நல்லாருக்கா பாரு இந்த சைஸ்சு பாருன்னு இது எடுத்து குடுப்பாப்ல இப்டே இப்டி எறக்கி விட்டுட் டு இப்டி தேடிகிட்ருக்கறதுக்குள்ள காணாம் போயிடுவா அவன தேடுவோ டே கொரலு குடுத்தா கூட குடுக்க மாட்டான்ப்பா திருப் பி அ வந்துட்டு அச்சுச்சோ காணோ எங்க பாத்தீங்ளா பாத்தீங்ளானு அந்த பங் எ அந்த சேல்ஸு கேள், பசங்கெல்லா கேப்போ பசங்கல்லா கேட்டு இல்ல பசங்கள்ல இல்லக்கா இங்கதாங்க்கா இருந்தா அங்கதாங்க்கா இருந்தானா ஆனா படிக்கட்லா கீழ எறங்கல அந்த ரூம்க்குள்ள மட்டுந்தா இருப்பா அப்டின்
ஓ அந்த துணிக்கி பின்னாடி போ எல்லா போய் ஒளிஞ்சிப்பா
ஆ அப்றோ அந்த குட்டி பசங்கல்லா அப்டே திரு திரு திருன் முழிக்கு தெரிய்மா அந்த கடைலல்லா ஒக்காந்து வெளாடிட்டு முழிக்குங்களா தம்பி பாத்தியாப்பா அப்டின்னா அதோ உள்ள ஒக்காந்துருக்கா அப்டிங்குங்க அச்சோ புள்ளைகளு செரியில்ல நம்ளுக்கு அதா புடிச்சி திட்டுவே வீட்டுக்கார ஒன்னு நீ புடி இல்ல நீ கலர பாருங்க இல்ல நா பாக்கறே நீங்க கொழந்தைய புடிங்க அப்டின் ட்டு அ ஏய் இங்க தானடி இருக்கா விடுடி வெளாடிட்டு போட்டுண்டி அப்டிம்பாப்ல
அ அ அ ஐயோ கஷ்டோ தான்க்கா இந்த புள்ளைங்கள வச்சி ட்டு எங்கயா வெளில போகணுன்னா
ஆபாப்பா ஆமாம்பா அதா பரவால்ல ஒனக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கு நல்ல இது தான் எங்களுக்குலா கெடைக்கல குடுப்பன உனக்கு கெட ச்சிருக்கு ம் செரிப்பா டைமாச்சு நா அப்பறமா கூப்பட்றே ஆ வெக்கிறே